வணக்க
ஆஹ் வணக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் நல்ல நல்லா இருக்கேங்க என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
ஒக்காந்துட்டு தாங்க இருக்கே சும்மா
ஆஹ சரி நேத்து குழிப்பான செஞ்சேன்னு சொன்னீங்கல
ஆமாங்க
அது என்ன கல்லுல செஞ்சீங்களா இல்ல நான்ஸ்டிக்ல செஞ்சீங்களா
அது தாங்க நேத்து ஒரு சொதப்பலாச்சு அது நம் முழுசா சொல்லி முடிக்கலல்ல எண்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருக்குதுங்க அதுல ஊத்துலாம் ஆஹ் ஆறு இருக்குதுங்க ஆறு ஏழு இருக்கு இருக்குதுங்க அதுல ஊத்தலானு சொல்லிட்டு ஊத்தனங்க
ஆஹ்
ரொம்மநால யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததா என்னன்னு தெரியலங்க அதுல ஒட் டி கிச்சு வரவே இல்லங்க
என்ன போண்ணுங்க நான்ஸ்டிக்கா இருந்தா கூட என்ன
என்ன போட்டு தாங்க ஊத்துன ஆனா வர வரலங்க அதுல ஆஹ அப்புறம் சரி இதுலதா சரி வரல அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்திலயே தானாங்க எங்க நாத்தனார் வீடு அவுங்க கிட்ட போயி ட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க அவங்ககிட்ட இந்த இண்டோலிய கல்லு
ஆமா ஆமா ஆமா வெயிட்டா இருக்கு எங்க வீட்ல அதா இருக்கு ஆஹ்
கல்லுங்க அதுல ஊத்துனாங்க மொ த ஈடு வந்துருச்சுங்க
ஆஹ் ஆஹ்
திட்டு திருப்புறேங்க திருப் புங்க ஓட்டிக்கிச்சுங்க எனக்கு ரொம்ப பொறும இழந்து ட்டே தூக்கி வச்சுட்டு தோசைக்கல்ல தூக்கி வச்சு
ஆஹ் அ அவ்ளோதா நானு இப்ப அதுதா யோசிச்சினு வரலையா கடகடனு சின்ன சின்ன தோசை ரவுண்ட் ரவுண்டா போட்டு கேரட் தூவி மேல கேரட் தூவி குடுத்துட்டா சரியா
அப்படிதாங்க பண்ட்ட நேத்து அப்டிதா பண்ணி எங்க நாத்தனார் பொண்ணு குழி பணியாரோ சுட்டு க பால்கனியில பால்கனியிலயே நாங்க சேஞ்ச் பண்ணிப்போங்க அவங்களு மேல இருக்காங்க நாங்களு மேல இருக்குறோ பால் கனில குடுங்கத்தன்னு சொல்ட்டு போயி ட்டாங்க அவ தோசை ஊத்தி குடுக்குறேம்பா ப்ப குழிப்பணியாரோ வரலன்னா எனக்கு தோசை புடிக்காது அத்தேன்னு சொல்ட்டாங்க அந்த ஒரு ஈடு ஊத்துன பாத் தீங்ளா அந்த அந்த குழிப்பணியாரத்த மட்டு அவளுக்கு குடுத்துட்டு நாலு தோசைய ஊத்தி அவங்க பெரிய பொண்ணுக்கு குடுத்துட்டு
ஆஹ்
உங்கக்கெல்லாம் தோசை ஊத்தி போட்டேங்க சாப்ட்டுட்டு படுத்து ட்டாங்கங்க
ஆஹ் அவ்வளோதான் உம் உம்
குபு அங்க எல்லாருக்கும் சேர்த்தி கலந்து வச்சில்லிங்கலா மாவு பெரிய குண்டான்ல கலந்தேன் எல்லாம் ஒரு பத்து டிக்கெட்டு பன்னெண்டு டிக்கெட்டுக்கு கலந்த மாவ நாங்க நால் அஞ்சு பேர் எப்டி சாப்டுவோம்
ஆமா ஒரே ஒருத்தரால சாப்ட முடியாதே அஹ் அஹ் அதுதான் சொன்ன ஒருமா இப்போ ஒரு கிலோ மாவுல ஒரு கிலோ வெங்காயம் போட்றன் சொ சொன்னீங்கல்ல நெறைய வெங்காய போட்டா அப் கிட்டதட்டக்க இருவது பேர் சாப்பிடலாங்க அத
ஆமாங்க அப்படிதாங்க இப்போ எங்க ஓரவத்திங்க பாங்க பிள்ளைங்களோட நான் நிப்பாட்டவும் முடியாத இல்லைங்களா ஆஹ் இந்தாமா எடுத்துட்டு உம் அம்மா கிட்ட குடுத்துருனு குடுத்தனுப்ப வேண்டி இருக்கு மேன் சென்ச்சா ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட் ட்டு எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க
ஆஹ்
ஆஹ் இல்ல குழிப்பணியாரத்த பாத்து ஓடி போய் நாங்களா என்ன
எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டாவது சொன்னீங்களே எனக்கு தெரிஞ்சு அதா தாங்க இருக் ஏ சித்தி கொழக்க குழிப்பணியார சுட்ரன்ற பேர்ல நம்ம ஏதோ பண்றா வாங்காடா டேய் ஓ ல்லாம் வாங்கடா னு இருப்பானுங்க யாண்டா எங்க ம்மா வோடு மூத்தார் பசங்கன்னா எங்க பெரியப்ப பசங்களா வருவாங்க உனு சின்ன பிள்ளைல எங்க அம்மா கறிக்கு கொழம்பு செய்வாங்க எங்க எங்கபெரியப்பா பசங்க எங்க அண்ணனுங்கள கிண்டல் பண்ணுவாங்க சித்தீ பவானி அம்மானுவாங்க அஹ தயவு செய்து நீ கறி குழம்புல தக்காளி சட்னி போறத நிறுத்து இல்ல தக்காளி சட்னியில கறி போறத நிறுத்து கறி குழம்பு செய் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங் நல்லாவே ஆனா பெரியமாங்க எல்லாம் நல்லா சமைப்பாங்க இருப்பாங்க பெரியம்மா நாலு பேர் ஆ ஆமா அம்மா வந்து இது கொஞ்சம் கம்மி தான் இவுங்களலா கம்பேர் பண்ணும் போது அஞ்சு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கை எங்க அப்பா கூட பொறந்தாவங்க மொத்தம் பத்து பேரு இவங்க எல்லாமே எங்க பெரியம்மாக்கு நாலு பேரு பெரியமாங்க எங்க அப்பா தான் லாஸ்ட் ஒரே சித்தப்பதான் அவுங்களுக்கு எங்க அத்தையிங்க அத்தைங்க அஸ்யூஸ்வல் அவு அவுங்க ஃபேமிலில இருக் அப்டிங்களா இப்ப பெரியப்பா பேச் இப்பலாம் நாங்களாம் ஒண்ணா இருக்குப்போது வீட்ல ஒரே கலாட்டாவா இருக்குங்க
ஏங்க இதே கூத்து எங்களுக்கு நடந்து என்னாச்சி தெரிங்களா பதி பத்தாம் தேதி மூத்தார் பையனுக்கு பர்த்டேங்க எங்க வீட்ல லைட் லைனா பர்த்டே வருதுங்க எட்டு ஏன் பொண்ணுக்குங்க ஒன்பது எங்க நாத் தனாருக்கு வெட்டிங் டேங்க ஆஹ் பத்தா தே தி முத் தார் பையனுக்கு பர்த்டேங்க இந்த ஜூன் மாசம் மட்டும் இந்த மாதிரி லைனா வருங்களா என் பொண்ணு பர்த்டே அன்னை க்கு கடையில வாங்கிக்கலாம் நைட்டு டிஃபன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கடையில வாங்கிட்டோங்க நாங்க பெரிய ஃபேமிலி இல்லைங்களா ஒரு கிட்டத்தட்ட இருபது பேருக்கு கிட்ட வந்துரும் இருவது இருவத்ரெண்டு பேர் கிட்ட வந்துருது
ஆஹ்
கடைல வாங்கி சாப்பிட்டமா சில்லி சிக்கன் இங்க பரோட்டா ரொம்ப பேமஸ் து பரோட்டா வாங்கிட்டு கொத்து பொரோட்டா எல்லா வாங்கி சாப்டுட்டோங்க அடுத்த நாளு எங்க நாத் தனாரு வீட்டுல கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போனோம் பிரியாணி கோளாவுருண்ட சிக்கன் கோலாவுருண்ட ச்சே ஹ அது சாப்புட் டு வந்து எனக் ஒரு பெரிய கலபரமே ஆய்டுச்சுங்க நானக்கி நைட்லா தூங்க முடியாத ஹார்ட் பீட்டல்லா கொஞ்ச ஹெவி ஆயி ஒரு மாரி அ
ஆமா எனக் கூட இப்போ ஹெவியோ ஃபுட்டோ இல்ல நான்வெஜ் அதிகமா நைட் எதனா சாப்ட்டு ட்ருனா ஹார்ட் பீட் கண்ட்ரோலே ஆவாதுங்க கிட்டதட்ட ரெண்டு மண் நேர வந் அடிச்சுடே இருக்கும் பீடா ஒரு மாரி பதட்டமாவே இருக்கு ஒரு மாரி அழுத்தமா இருக்கு ஒடம்பு வெயிட்ட ஆய்டு தூங்க முடியாது இது ஏன் சொல்றீங்க எனக்கு குடிந்த மாரி கஸ்லா அப்பற சுடுதண்ணி லைட்ட ரொம்ப சூடல்லா குடிக்க கூடாதுல
இல்லங்க என்ன ஆச்சு இல்ல நான் சொல்லிட்டுங்களா சுடு தண்ணி குடுத்து சுங்க சுடு தண்ணி குடிச்சுமே செட் ஆகல எனக்கு அப் அப்பறம் என்ன பண்ணுங்க படுத்த உருண்ட பொறண்டா எனக் எதுமே செட் ஆகல போய் கொஞ்சம் சீரகத்த எடுத்து கடுகடுனு என்ன பண்ண சுடு தண்ணி வச்சு கையில எடுத்துக்கிட்டுங்க தீரக போட்டு நர நரன் மென் என்னங்க அது ஒரு மாதிரி அது அந்த இது இருக்கு இல்லலைங்களா மேன்னுட்டு முழுங்குன உடனே அந்த தண்ணி குடிச்ச ஒடனே அப்டியே கொமட்டிட்டு வாந்தி வந்துருச்சுங்க
எல்லாமே அஹ்
சி அத வந்ததுக்கு அப்புறோ தாங்க கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆகி தூங்குன. உம். அதனால கடையில வாங்க வேணாம்னுட்டு இன்னு பத்தாம் தேதி என்ன பண்ணாங்கங்க.
ஆஹ ஆஹ ஆஹ அஹ ஏ ஒங்ளுக்கு பரோட்டா ஆகலனா இப்ப இந்த பக்கோ வடச்சட்டியில வச்சிருக். குற எண்ணெய எடுத்து.
ஆமாங்க இல்லங்க அது ஒண்ணுங்க அது எப்படி. போ எனக்கு என் பரோட்டா சாப்டாவே எனக்கு செட் ஆகுறது.
அந்த ஆயில்ல செட்டாகாது இன்னொன்னு வந்து மைதா மாவு. செய்றவங்ளுக்கு அவுங்க செய்றத வந்து அது வந்து ஜீர்ணோ ஆகாது ஒரு சிலருக்கு அப்டியே நிக்கு ஒடம்பல ஆமா. அப்டித்தாங்க வெளிய. ஃபுட் சாப்டாலே எதுனா ஒரு பிரச்சன கண்டிப்பா கொண்டுரப்போர ரெண்நாள் பிரியாணி. சாப்புட்டு வந்துட்டார். ங்க அவுங் ஃரெண்ட்ஸ்களாம். அப்ப சேரி வாங்கிகுடுத்துட்டாங்கன்னு. டு இப்ப வெளிய சென்னை போயிருந்தாரு ரெண்நாளா. சென்னை வேலூர்ன்னு போய்ட்ருந்தாரு பிஸ்னஸ் விஷயமா. அங்கயு வெளிய ஃபு. போட்டு சாப்ட மாட்டாங்க நா எப்டியோ கால்ல செஞ்சு குடுத்துடுவ. அது எடுத்துட்டு போவ. நா தூங்கின்யிருக்குறனேனு என்ன டிஸ்டப் பண்ணல அவரு போயிட்டுருக்குறாரு. சொல்லாம கொல்லாம நா அப்புறோ ஃபோன் பண்ணுராரு நா வந்துட்டம்மா. சேரி நீ. தூங்க சாப்டுன்ட்டு. அப்பறோ பாத்தா சாப். அ ரெண்டு நாளா அவஸ்த பட்னுக்குறாங்க வயிறு வலிக்கு.
ஐயோ முடியலங்க கேளுங்க அத பத்தா தேதி என்னாச்சுன்னா இவங்க சிக்கன் கொழம்பு பண்ணாங்க பாத்தீங்களா. இந்த சிக்கன் கொழம்பு சிக். சிக்கன் கொழம்பு மாரி இல்லைங்க தக்காளி சாம்பார்ல சிக்கன் போட்.
ஹஹேஹாஹ அதத்தா சொல்ல வரிங்.
ஹேஹ தக்காளி சம்பார்ல சிக். சிக்கன்ன போட்ட மாரி இருக்குது நாங்க எல்லா சேரி நம்ப நம்ப பெரியவங்க நம்ம கிண்டல் பண்ண முடியாது இல்லைங். லா ம்ச் சேரி கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க அது எப்படி சமைச்சிருப்பாங்க இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது இருவது. பேருக்கு சமைக்கணு முன்னு பின்ன ஆகு இல்லைங்களா. நாங்கல்லா சாப்புட்டுட்டோங்க. இந்த புள்ளைங்க ஒரு கிண். கிண்டல் பண்ணுதுங்க பாருங்க அவங்க பெரியம்மா.
அடேங்கப்பா ஆஹ் ஆஹ் ஆஹ் எங்க குடும்பத்துல எங்க அம் அம்மாவ தான் செய்வாங்க எல்லாருக்கு
இல்லங்க இல்லங்க இங்க வந்து யார் மாற்றமோ அவுங்கள வெ வச்சு செஞ்சுறாங்கங்க
ஆஹ் மா பெரிய ஃபேமிலில மாட் என்ன இது ஓ எங்க அத்த எங்களுக் கண்டுக்க மாட் டாங்க எங்க அத்த எங்க எல்லா ஃபேமலில இருந்து அதா எங்க அத்தைங்கன்னா பண்ணுவாங்க அவுங்க அவுங் பசங்களுக்கு அப்படியே கரெக்டா அவுங்க ரெடி பண்ணி என்ன பண்ண முடியமோ அவங்களுக்கு உட்டிவிட்டு விட்டுருவாங்க நாங்க நாலு பேர் ஃபேமிலி அப்ப எங்க பெரியாப்பா சித்தப்பா பசங்க எல்லாம் நாங்க ஒரு மாதிரி இரு இருப்போம் ஆனா ஜாலியா இருக்கும் ஒரு ஒரு நேரத்துல எங்க பாட்டி வந்து காலைல கலக்க கா புடுங்கறதுக்கு அவுங்க அவங்களுக்கு நெலதனி தனியா இருக்கும் எங்க பெரியப்பா வந்து நெல்லு வாயிரு இந்த பெரியப்பாத வந்து இது கரெக்ட் அக்கா அந்த மாரி சோளம் அந்த மாரி போடுவங்க நாங்கள் கலக்கா போட்டு வச்சுோம் என்னது புடுங்கற அனுப்பி அடுத்த நாள் வாங்க போடுங்க அப்போ ஒரு நாள் விட்டு பேசிப்பாங்கண்ணா என்னனைக்குட்டா நாளைக்குன்ற மாதிரி ஃபேமிலியா எல்லாம் இறங்கிட் எல்லாருமே எங்க பாட்டி வந்து கரெக்ட் ஆமா சமச் ஜாலியா இருக்கும் எங்க அத்தா அத்தா பசங்க எங்களது எல்லாமே எங்க எங்க நெலத்துல ஒரு மல இருக்கு ஒரு சீக்ரேட் மல அந்த மா மலமேல போய் உக்காந்து போ
ஆஹ் ஆஹ்
பாருங்க தண்ணி அங்கே தண்ணிழுத்த சூப்பரா இருக்குங்க அந்த வீவ் வந்து எங்கயுமே கிடை கிடைக்காது அது ரொம்ப குடுப்புனதான் எங்களது ஆஹ் ஆமா அது மேரி ஏறி உடக்காந்து நாங்க அது எங்க அத்தை பசங்க நாங்க எங்க பெரியப்ப பசங்க எல்லாம் ஒன் மேல போயிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது டிக் கெட் வரும் போ நாங்க பேமிலிய மட்டும் ஆ எல்லாம் போயிருவோம் மேல போயிட்டு என்ன பணங்க கிழங்கு மாங்காய் உப்பு மிளகா கோயாக்கா எல்லாம் எங்கள்துல நல்து விளையும் கோயாக்கா சீத்தா சீத்தா பழம் எல்லாமே இருக்கு இந்த பழம் தான் இல்லாதது இருக்காது வயல் சார போய் சாப்ப இப்பல கலக்க எல்ல பெரியவங்கெல்லாம் புடிங்கிட்டு இருப் பாங்க புடுங்கறதுக்கு முன்னாடி எங்க ஆ எங்க பாட்டி என்ன பண்ணுவங்க கற்பூரம் குலுத்திட்டு சாமி கும்பிட்டு தான் ஒன்னு எடுப்பாங்க பஸ்ட்டு அதுகும்ட்டுட்டு எடுக்கும் போது எல்லாம் ஊ எல்லாம் கத்துவோம் கைத்தட்டிட்டு ஜாலிய இருக்கும்
நேரத்துக்கு மட்டும் நாங்கல்லாம் எஸ் போயிடும் எனக்கு பயம் வைக்கு பார்த்தாங்க திட்டினு வாங்க எங்க பெரியம்மா சித்திங்க அத்தைகல்லாம் திட்டி எடுப்பாங்க எங்க இதுங்கள்லா காணுது பொட்ட பசங்களும் காணும் ஆம்பள பசங்க எல்லா எஸ்கேப் ஆயிட்டுதுங்க திட்டு அப்புறம் பாத் கட கடனு பிடுங்கி வேக வச்சு நிப்பாங்க பாத்தீங்களா இந்தப் பக்கம் ஒரு இதுல வந்து கொப்பரல வேக வச்சுப்பாங்க கரெட்கா வேக வைக்ர டைம்க்கு வந்துருவோம் அதுக்கு இப் திட்டுவாங்காள ஜாலியா இருக்கும்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஜாலி நான் அப்படியே மிஸ் பண்ணிட்ட யாருமே போக முடியல ஒரு ஒருத்தரு பார்த்துக்க முடியல பார்த்தாலும் பேசி இருக்க முடியல ஒரு கல்யாண சாவை தான் பார்க்கறோம் பட் அவங்கவுங்களுக்கு பேமிலி எல்லா நமக்குகோ இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா உம் உம் உம் உம் உம் அது என் பிள்ளைங்க அததான் இப்ப பேசினு இருக்குதுங்க ஆஹ் இப்பதாங்க எங்க நாத் னாறு பொண்ணுக்கு பஸ்ட் எங்க வீட்ல கல்யாணம் ஆயிருக்கு ஆஹ் நவம்பர் மாதம் கல்யாணம் ஆச்சு ஆஹ் இன்னு இன்னொரு அவ பி டி எஸ் முடிச்சிருக்கா இன்னொரு நாத்த நாதன்னார் பொண்ணு இவ இன்னொரு தி வந்து ஒரே நாத்தனார் தான் எனக்கு ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு அவ இப்ப பி டி எஸ் தேர்ட் இயர் படிக்கிறா அடுத்து காவியக்க கல்யாணம் அடுத்து அப்படி ஒருத்தர் தங்களியா சொல்லிட்டு இருக்கறாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஒரு ஒருத்த கல்யாணம் பண்ண ஆமா அடுத்த கால்ல ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா பேசிக்கலாங்க நன்றிங்க நன்றிங்க ஆஹ்